ஹலோ வணக்கங்க
ஆஹ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
இங்க எல்லாருமே நலமா இருக்கோ அங்க எப்படி இருக்காங்க
உம் இங்க நலமா இருக்கோம் ஆனா என்ன எனக்குதான் கொஞ்சம் கோல்டாவே இருக்கு சளி புடிச்ச மாதிரி இருக்குது ஆஹ் இது எது தண்ணி மாத்தி குடிச்சேன் அது கொஞ்சம் சேரலை போல அது கொஞ்சம் அஹ் ரொம்ப தலைவலி அந்த மாதிரி இருக்குது
ஓகே ஓகே ஓகே அப்ப நம்மளோடைய டாபிக்கே வந்துட்டு உடல்நலம் பத்திதான் இல்லைங்களா
ஓ அப்படியா அந்த டாபிக் பத்திதான் பேசலான்னு கால் பண்ணீங்களா
ஆமாங்க நம்ம இதை பத்தி பேசுவோம்
பேசலாம்
அப்ப வந்து கோல்டா இருக்கு சளி புடிச்சிருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா
ஒன்னும் பிரச்சனை இல்லங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்ல நாட்டு மருந்து அந்த மாரி யூஸ் பண்ணுவீங்களா பயன்படுத்துவீங்களா
நான வந்து மேக்சிமம் எனக்கு சளி புடிச்சா ஹாஸ்பிட்டல்ல்லாம் அதிகமா போக மாட்டேன் நாட்டு மருந்தும் பண்ண மாட்டேன் ஆனா பசங்களுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவேன் நான வந்து ஒரு ரெண்டு நாள் ஆாளா சரியாயிரும் இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்டின்னு சொல்லிட்டு நான போறது இல ஆனா பசங்களுக்கு வந்தாதான் எனாலும் வந்து நாட்டு மருந்து வச்சு ஆ பஃபர்ஸ்ட்ட் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த ஆ இதனால மருந்து இதெல்லாம் தேய்ச்சு விடுவேன் அது சரி வரல அப்டின்னா தான் அந்த நாட்டு மருந்துத உ முன்னாடி காலத்து த்துல எல்லாம் கை வைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல இந்த இருக்கிற இயற்கை மூலிகைகளை வச்சு அது மாரி பயன்படுத்துவேன் நீங்க அந்த மாரி எல்லாம் டரை பண்ணிருக்கீங்களா
கண்டிப்பாங்க அ எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சளி புடிச்சிருச்சு சரிங்களா அ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல் போங்க மருத்துவர பாருங்க மருத்துவருடய அ ஒரு சொல்ல கேட்டு நடங்க அப்படனு சொல்லுவோம் பட் ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அது அப்ல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலல்லாம் இல வீட்டு வைத்தியம் தான் நாட்டு கை கை வைத்தியம் தான் அப்டிங்கறாங்க இந்த சளி புடிச்சாலே என்ன பண்ணுவாங்க ன்னா குழந்தைங்களுக்கு அ பாவக்கா இல இருக்கு இல்லங்களா பாவக்காய் இல அப்பறம் உ உ துளசி கற்பூர வல்லி இந்த மூணையும் சேர்த்தி நல்லா கில நல்லா நல்லா வாஷ் பண்ணி அத நல்லா வந்து கையிலயே அப்டிய கொஞ்சம் அமுத்தி அமுத்தி அத்தி த்தி எப்டின்னா அதோட சாறு இருக்கு இல்லங்களா அந்த உமிழ் நீரு அந்த சற வெளிய வர வச்சு குழந்தைங்க காலையில எந்திரிச்ச உனே ஒரு தண்ணியோ இல்ல பாலோ எதவும் பிஸ்கெட் எதவும் சாப்படாத போதே அத வந்து வாயில ஊத்திருவாங்க ஊத்தனாங்கன்னா க்சுவால வந்துட்டு ஒரு டூ டேஸ் அந்த மாரி காலையில நேரம் மட்டும் பண்ணா போதும் சொல்ல போனா அந்த ச சளி பாத்தீங்கன்னா மோஷன்லே வந்துரும் குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வீட்டு வைத்தியம்ங்கறாங்க பட் நான பக்கத்துல எல்லாம் ந கேள்விப்படும் போது ஹாஸ்பிடல் எல்லாம் போ வேண்டியதுல நீங்க எனால் இது ரெண்டு பண்ணுங்க அப்டிாங்க ஆனா என்ன கேட்டா இந்த வீட்டு வீட்டு வைத்தியம் கரெக்ட் தான் பட் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல பாத்தா ஹாஸ்பிடல் போறத மருத்துவரை பா்கறத ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லயா அதெல்லாம் அப்போ இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பாக்கணும் டாக்டருங்க படிச்சது அப்பறம் எதுக்கு இல்லங்களா டாக்டர் பாக்குறதுதான் நல்லதுன்னு நான சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்க
ஆமா கண்டிப்பா இப்ப வந்து எப்டினா இப்போ ஒரு லைட்டா சளி புடிச்சிருச்சு அப்டின்னா நம்ம வந்து ரெண்டு நாள் நீங்க சொன்ன மாரி இந்த இயற்கை வைத்தியத்த ட்ரை பண்ணலாம் பண்ணியும் குழந்தைங்களுக்கு சரி வரல அப்டின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்துட போய்தா பாக்கன்ணும் நீங்க சொன்ன மாரிதான் நானுமே வந்து என் பையனுக்கு ரெண்டு அதாவது கோல்டு இருந்துச்சு அப்டின்னாஹ நீங்க வந்து பாகற்காய இல சொன்னீங்க நாங்க இங்க என்ன பண்ணுவோம்னா துளசி ஓமவல்லி இல அதுக்கப்பறம் கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அந்த ஆறுனதுக்கு அப்பறம் அந்த நல்ல சாரம் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு ஆஹ் சின்ன டம்ளர்ல ஒரு கால் டம்ளர் வந்து பையனுக்கு வந்து உஹ சாப்படுறதுக்கு முன்னாடியே குடுத்துருவோம் அது அது வந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணுவோம் அது அப்டியும் செரி வரல ரொம்ப கோல்டா இருந்துச்சு அப்டின்னா திரும்ப வந்து வேற வழி இல்லாம டாக்டர்க்ட தான் கூட்டிட்டு போவோம் ஆனா என் பையனுக்கு வந்து எப்டின்னா டாக்டர்ட இந்த மாரி நாட்டு வைத்தியம்ல்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது டாக டாக்டர்ட்ட போய் ஒரு தடவ போய் பாத்தட்டு அவங்க கொடுத்த டேப்லெட்ட ஒரு நாள் சாப்பட்டாலே போதும் அவங்க ஒரு மூணு நாளைக்கு குடுத்துருப்பாங்க ஆனா ஒரு நாள் சாப்பட்டாலே அவளுக்கு வந்து கூர் ஆயிருவான் அந்த மாரி இருக்கு நம்ம ஆனா நாட்டு வைத்தியமும் ட்ரை பண்ணி பாப்பேன் ஆனா நாட்டு வைத்தியத்திலயுமே வந்து அ நெறைய வந்து நன்மைகள்லாம் இருக்கு சொல்லதான் செய்யறாங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து டர்ஸ்ம் படிச்சவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த மாரி கைவைத்தியங்களை பண்ணிதான் வந்து நோய்கள் எல்லாம் வந்து குணப்படுத்த த்திருக்காங்க
ஆமாங்க ஆனா நான் என்ன கேட்டா வந்து இந்த உடல் நலம் பத்தி நம்ம பேசுறோம்லையே அந்த டாபிக்கு இத வந்து இந்த கோ சளி புடிச்சிருக்கு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா டாக்டர் கன்சல் வேணும் கெழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்க பெரியவங்களா இருக்கட்டும் யார ஏன்னா ஒரு சிகரெட் படிக்கெ மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா டெஸ்ட் இஷூ ந ஏதோ ஒரு இடத்துல குழந்தைங்க குழந்தைங்க மட்டும் இல்ல நம்மளே எ கை வச்சிருப்போம் தெரியாது டக்குன்ன மூஞ்சில கை வச்சிருவோம் மூக்கு கிட்ட கை வச து என்ன சீக்கிரமா ந சளிடிக்க வாய்ப்பு இருக்கு அதே மா ரி தண்ணி மாத்தி குடிச்சாலுமே அந்த வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள் என்னன்ன இ தண்ண வச்சுக்கோங்கள இந்த தண்ணி புடிச்ச ரெண்டு ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஆயிடுச்சுன்ன ஒரு சில இடத்துல எல்லாம் தண்ணி வராது அப்ப ஸ்டாக் வச்சுதான்ஹ குடிப்பாங்க அப்ப அந்த தண்ணி எல்லாம் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பெரியவங்க இருந்து சின்ன கெழந்தைங்க முதல் கொண்டு சளியே தீராது ஏன்னா தண்ணி தான் பிரச்சனை ஒரு சில பேர்த்தக்கு இந்த பழைய பொருள் பழைய பொருள் பழைய சாதம் அந்த மாரில்லாம் குடிச்சா கூடமே இந்த சளி தொந்தரவு வரும் இதுதான் சின்ன சின்ன விஷயம் அதே மாரி மெயின்னா இப்போ ஒரு ஒருத்தக்கு சளி புடிச்சிருக்கு அப்டின்னா நம்ம பேசுறோம் இல்லயா பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் எப்வுமே கவனமா மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம பேசும் போதே அந்த ஆக்சிஜன் மூலியமா கூடமே அ சளி வந்து இன்பெக்ஷன் பரவறக்கு அந்த நோய் வந்து பறவக்கும் கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நூத்துல நூறுக்குமே அதிகம் மித்ததுதான் ஒரு நூத்துல எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு இதெல்லாம் ஆகும்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்னனுடைய கருத்து நீங்க என்ன சொல்ல வரீங்க
ஆமாஹ் நீங்க சொல்ற கருத்துமே சரிதான் இப்ப பாத்தீங்கன்னா அஹ் சில பேருக்குெல்லாம் வந்து சளி பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் ரெண்டு காது கிட்டுமே வந்து கொஞ்சம் சின்னதா ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்துரும் ஆஹ் இப்ப வந்து கட்டினு சொன்னாலே எல்லாருக்குமே பயமா இருக்கு ஏன்னா வந்து நோய் எல்லாம் வந்து அதிகமா என்ன அதாவது தெரியாத நோய் எல்லாம் பரவுது புதுசு புதுசா நோய் எல்லாம் வருது ஆ அப்ப நம்ம டாக்டர்ட்ட போய் பா்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சளி கட்டி சளி வந்து அதிகமா இருக்கறனால அந்த இது இங்க வந்து இருக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து நெப்ளைசர் வைக்கணும் அது வந்து அதெல்லாம் கரைச்சிரும் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க நானுமே பாபப்பேன் இந்த மழை காாலம் அப்டின்னா பாத்தீங்கன்னா நெறைய குழந்தைங்க வந்து இதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அஹ் ஹாஸ்பிட்டல் போனும்னா பாத்தேங்க் டாக்டர் வந்து சொல்றது அஹ நெப்ளைசர் வைங்க அப்பதான் வந்து சளி ம் குறையும் அப்டின்னு சொல்லி ஆ அததான் வந்து டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இப்பல்லாம் நாங்களே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து அந்த மிஷினே வாங்கி வச்சுட்டோம் ஏன்னா பையனுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அஹ் அடிக்கடி நம்ம டாக்டர்ட போனாலும் அவங்க அதைதான் பண்றாங்க அதனால செரி நம்ம இதயே வீடலயே வாங்கி வச்சு ட்ரை பண்ணிக்குப்போம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஒரு மிஷினே வாங்கி வீட்டுல வச்சு அந்த மருந்து மட்டும் கடில வாங்கிஹ ஒரு மூணு நாள் தொடர்ந்து காலையில மதியம் இந்த மாரி வந்து அஹ ட்ரை பண்ணதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது வந்து கரைஞ்சிரும் ஆனா இதுக்காக வந்து நம்ம ஆ உணவுல வந்து பூண்டு அந்த மாரில்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்டின்னா வந்து சளி வந்து கொஞ்சம் குறையும் அந்த மாரிலாம் வந்து சொல்லிருக்காங்க
கண்டிப்பாங்க அதே மாரி மார்னிங் வந்து நம்ம இட்லி தோசா அந்த மாரி சாப்படுறதோட அஹ் கஞ்சி சாப்பாடு வடிச்ச கஞ்சி வந்து கொஞ்சம் லைட்டா பெப்பர் போட்டு குடிச்சாங்க கூட தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும் இல்லங்களா
ஆமா அ நானுமே வந்து ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா நீங்க பெப்பர் போட்டு சொல்றீக்கேன் நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பால் இருக்குல்ல நைட் பால் காய்ச்சி அதுல வந்து மஞ்சள் தூளு மிளகு தூளு இது போட்டு கொஞ்சம் லைட்டா சர்க்கர போட்டு சாப்பட்டோம் அப்டின்னா அதுவுமே பாத்தீங்கன்னா அ நல்லா வந்து சளி வந்து வெளியேறிரும் நானே இதை வந்து ட்ரை பண்ணிருக்கேன் எனக்குல்லாம் ஒரு தடவைெல்லாம் தொண்டை ரொம்ப அஹ் வலி ஆயிடுச்சு சளி புடிச்சு அதுக்கப்புறம் இதுதான் ட்ரை பண்ணேன் நல்லா கியூர் ஆச்சு
ஆனாலுமே அந்த பால் மஞ்சள் போட்டு குடிக்கும் போது நம்மளுக்கு புடிக்கவே புடிக்காது இல்லயா அப்ப அந்த பாலையே நம்ம அவாய்ட் பண்ற மாரி ஆயிரும் இல்லங்களா
ஆமா கண்டிப்பா அது வந்து ஒரு மாரி ஸ்மெல் இருக்கதான் செய்யும் அந்த மஞ்சள் வாட அந்த பெப்பர் வாட எல்லாம் வரதான் செய்யும் வேற என்ன பண்றது நம்மளுக்கு வந்து சளி சரியாகணும்ல்ல அதுக்காக வேற வழி இல்லாம அது குடிச்சுதான் ஆகுறது வேற எந்த மாரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு நீங்க வேற எதவும் நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் சொல்லுங்க சளிக்கு குண ஆறதுக்கு அதுக்கப்பறம் வந்து ஆஹ் வேற வேற எந்த மாரியான நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் பண்ணுவீங்க
அ இது ஒண்ணுதாங்க பாவக்கா இல அந்த கற்பூர வல்லி துளசி இந்த மூணுமே வந்து இது பண்ணாலே போதும் கெழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முதல் கொண்டு அது காலையில எம்டி ஸ்டொமக்ல மட்டும் சாப்டா மட்டுமே போதும் உடனே ரிசல்ட் கெடைக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்க யாராவதுக்கு வேணா சொல்லுங்க இந்த நல்ல பயன்களை வந்து உடல் நலத்தை பத்தி நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் இத பத்தி வந்து நீங்க நெறைய பேத்துட்ட சொன்னீங்கன்னா கூடமே நம்மளுக்கு எப்டி பயனோ மத்த வங்கக்கும் பயனா இருக்கும் இல்லங்களா
ஆமா கண்டிப்பா அ இந்த உடல் நலத்தை பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அடுத்த சந்திப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேசுவோம்
கண்டிப்பா தோழி மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம் பேசுவோம் நன்றி
நன்றி